ஹலோ ஹலோ
கேக்குதா
ஆஹ் கேக்குதுறா
என்ன பண்ற
இதே கேள்வி கேக்குற வேற ஏதாது கேள்றா சலிச்சு போச்சுடா.
ஏ ஆ என்னா பண்லா
ட்ரெயின் தண்டவாளம் இருக்குல
ஆமா
அதுல வந்து ஒவ்வொரு ஆளுக்கும் கேப் இருக்கும் சின்ன குழந்தைக்கே ரீசன் தெரியும் ஏ சொல்லு பாக்கலாம் ஏன்ட்டு.
தெரியலயே அ தண்டவாளோ
ஐ மீன் தண்டவானோ ஐ மீன் தன் ட்ரேக் இருக்குல்ல ரயில்வே ட்ரேக் தண்டவாளம் அங்க வந்து ஒருல ஸ்ட்ரைட் லாங் ராடுக்கு கேப் அஹ் ரெண்டு ராடுக்கு நடுல கேப் இருக்கும் ஏன் ஏன் வெயில் காலத்துல. மெட்டல்ஸ் வந்து எக்ஸ் பண்டம் தெருமலக்ஸ் பன்சன் அதான் காரணம்.
அதுக்கும் இப்டி தனித்தனியா இருக்கறதுக்கும் சாப்ட்டா இவன் டிஸ்டன்ஸ் வச்சு வக்கிறதும் என்ன சம்மந்தம்
ஏன்னா ட்ரெயின் வர சமயத்துல வந்து ஒரு பக்கம் மட்டும் பல்ட் ஆயிருக்க வாய்ப்பு இருக்குலே. சோ வந்து ஆக்சிடன்ட்ஸ தவிர்க்க பண்ற இந்த ஸ்டாட்டர்ஜி யூஸ் பண்றாங்க. அப்புறம் வந்து. அஹ் வ தண்ணி ஐ மீன் வாட்டர் இருக்குல்ல எஸ் டு வோ மால்கூல்.
ஆ
ஆஹ் லிக்விட் ப்ராடக்ட்ஸ்லயே இருக்கிற ஒரு யுனிக்கான ஃபீச்சர்னா என்ன ஃபீச்சர்ன் சொல்லுவ
ஆஹ் புரியல
லிக்விட் ஐட்டம்ஸ் கிட்ட இருக்கிற ஒரு யூனிக் ஃபீச்சர்னு என்ன சொல்லுவ
லிக்விட் நைட்ரஜனா
இல்லடா லிக்விட் ஐட்டம்ஸ் இருக்குல்ல லிக்விட் ஸ்டேட் இருக்கிற ஐட்டங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் ஆயில் அதுகிட்ட இருக்கிற ஒரு யூனிக் ஃபீச்சர் என்ன இருக்கு
அதுகிட்டே இருக்கிற யூனிக் ஃபியூச்சர் என்ன எங்க வேணாலு போகு
சரி ஓகே இன்னு இன்னொன்னு சர்ஃபேஸ்டேஷன் தெரியுல்ல
அப்டினா
சர்ஃபேஸ்டேஷன் அதாவது நீ வந்து ஒரு ஒரு கப்புல தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்க ஒவ்வொரு ட்ராப்பா ஊத்துற அந்த கப்பு டாப் லெவல் முடிஞ்சக்கு அப்புறமும் அது அது அது வந்து விழுகாம தாங்கி பிடிக்குல்ல ஒரு பபுள் ஐ மீன் பபுள் ஃபார்மேஷன் என்ன வச்சுக்கோ ஒரு கர்ட் ஃபார்மேஷன ஃபார்ம் ஆகுல அது சர்ஃபேஸ்டேஷன் அந்த சர்ஃபேஸ் அந்த சர் அந்த சர்ஃபேஸ்ல வந்து டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கு
ஓஹோ
அதா அதாவது எப்டி சொல்றதுன்னா தண்ணி உள்ளுக்குள்ள அடக்குற ஐ மீன் வாட்டர வந்து இது உள்ளுக்குள்ள பண்ற மாரி இருக்கும் இந்தா இந்த லிக்யூட் ஐட்டம்ஸ் இருக் ஒரு யூனிக் பீஃச்சர்
ஓகே
எப்டி சொல்றதுனா சிம்பிளா சொல்லணுன்னா வாட்டர் வந்து ஸ்கின்ன டாக்ட் ஆகு இந்த ஸ்கின் வந்து எப்டி எப் எப்படி சொல்றது உம் ஓ ஓ ஓ ஒரு புண்ணானா வந்து தா ஸ்கின்னுு தானா சரிப்படுத்திக்குதுல்ல
ஆமா
இப்டின்னு வச்சுகோட இத ஸஸ்டிஃஷன் டிபைன் பண்ண தெர்ல அத வுடு வேற டாபிக் போலா
ஆஹ்
ஆமா வயிரே வலிக்கிதுடா இந்த வெயிலுக்கு ஓ ஒனக்கு கெப்பாசிட்டிஸ்னா என்னனு தெரியுல்ல
டேய் இது ஜிம் போ போகுபோது என்ன பாட்டு கேட்டல்லா பண்ணுவியா
செல டைம் பா கேட்பே செல டைம் கேக்காம உக்காந்து அ அங்கேயே பாட்டு ஓடுண்டா இங்கிலீஷ் பாட்டா போட்டு விடுவானுங்க
ஓஹோ
ஆ அவ்ளோதா
ஜிம்ல இது வரைக்கு என்ன எதோ எதோ எடுத்துக்கிறியா நீ எதோ
இல்லடா வீட்டு சாப்பாடு தான்டா நோப்பு வீட் சாப்பாடுதா
அ டேய் இந்த ஆப்ல என்ன பண்றேன்னே தெர்ல இப்பதா நா வந்து ப்ரொஃபைல்லா கொஞ்ச செட் பண்ணிட்ருக்கே
ஆஹா
இப்போ ஓரளவுக்கு சாட்டிங் எடோ வந்து ஓரளவுக்கு செரி பண்ட்டே
இந்த ப்ரொஃபைல் ப்ரொஃபைல் கொஞ்சோ மாத்திட்டு அப்பறோ இது ஐயோ என்னது செட்டிங்ஸ்லா மாத்திட்டு
ம்
அதுக்கப்பறோ
ஓவராலா ஒரு இந்த ஆப் பத்தி ஐடியா போட்டுல போட்டு அப்டியே பண்ண ஆரம்பிச்சுருவே காப்பி பண்ணிட்டு
பண்ணு பொறுமையா பண்ணா அழகா பண்ணு
ஆ
அழகா பண்ணலான்டா அப்பறோ வந்து உனக்கு இந்த ஸ் வெக்டார் குவாண்டடிஸ் ஸ்கேலர் குவாண்டடி டிஃப்ரென்ஸ் தெரியுமா
ஏ வேற எதோ பேசுறோ பிசிக்ஸே திரும்பி திரும்பி எழுக்காதடா கடுப்பாவுது
ஆஹ் புரியல
பிசிக்ஸே பேசாதரா கடுப்பாவுது
விப்டவலப்மல பேசல ஆப் டவுன்லோட் அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆப் டவுன்லோட் பொறுத்த வரைக்கு இப்போதைக்கு ரெண்டே ரெண்டு ராஜா ஒண்ணு ஐ ஓ எஸ் இன்னொன்னு ஆண்ட்ராய்ட்
ஆமா
ரெண்டு ஆபரேட்டிங் சிஸ்டம்
ஆஹ் ஆண்ட்ராய்டு தா ஆனா நிறைய யூஸ் ஆண்ட்ராய்டு தா நிறைய பேரு அது எல்லாரு ஆண்ட்ராடு தா டார்கெட் பண்ணறாங்க மெயினா ஐ ஓ எஸ்குலா சில ஆப்ஸ் எல்லா இருக்கவே இருக்க இருக்காது
இப்ப வந்து ஒரு ஆப்புக்கு முக்கியமானத்துவம் முக்கியமான ஒரு ஃபூச்சர் ஆத்தன்டிகேஷன் ஆப்ஸ் லாகிங் சிஸ்டம்ஸ் இருக்கணும்
உம் ஆமா
அப்புறம் இன்னொன்னு எட்ஜ் சவர் இல்லாம ஒரு பேக்ண்ட கண்டிப்பா ஒர்க் ஆகணும் பர் எக்ஸாபிள் இன்ஸ்டாகிராம ஒரு ஆப் பேக்கென்ட் இருந்தாங்க ஃபுல்லா குளோஸ் பன்னிருவ ஐ மீன் இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராமையே இன்ஸ்டாகிராம் மாறியே இருக்காது ஜஸ்ட் இந்த ஆப்ஷன்ஸ் உள்ள இருக்கும் அத பிரஸ் பண்ண ஒண்ணும் ஒர்க் ஆகுதுல்ல
உம்
து கண்டிப்பா ஒரு அப்ளிகேஷன் போடுற வரைக்கும் பேக்கண்ணட் வேணா எது எடு அது வந்து இன்ஸ்டாகிராம் சவர்மேட்டா வந்து ரண் பண்ணிட்டு இருப்பாணுங்க
ஆமா
அப்புற இன்னும் ரியல் டைம் ஆப் சுரேஷ் நீ சொன்ன மாரி சேட்டிங் ஆப்பு வெப சார்கெட்ஸ் மூலமா டேட்டா டிரான்ஸ்பர் பண்ணிருது டிப்ளக்ஸ் மெத்தட்ல ரியல் டை கன் ஸ்டேஷனுக்கு அப்புறோ ஏ ஐ இன்டகரேஷன் ஆப் ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ஐ இன்டகரேஷன்ல என்ன சொல்லுவ ஏ ஐ அசிஸ்டன்ட்டு ஜெமினி ஆனா சில ஆப்ஸ் தா கூகுளோடது
ம் ம்
நீ வந்து சொல்லணுனா வாய்ஸ் ஆ வாய்ஸ் வந்து டெக்ஸ்டா மாத்தக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கணு இன்ஸ்டாகிராம்ல
ம் ஆமா இருக்கு அப்டியும் டிரான்ஸ்கிப்ஷனு
எல்லாமே அதேன் பண்ணுது அதான் அப்புற வந்து என்ன ஒரு அப்ப அப்ளிகேஷனுக்கு இன்னொ ரெண்டு அப்ளிகேஷன் சொல்லவை ஏ பி எஸ் இருக்கும் இந்த ஸொமேட்டோ ல அப்ளிகேஷன் யூஸ் பண்ண தெரியுமா
ஸொமேட்டோ
ஸொமேட்டோல அ கூகுள் மேப் மாரி மேப் இப்பலா காமிக்கலடா
ஆமா ஆமா
கூகுள் மேப்ல ஏபிஐக்கு யூஸ் பண்றாங்க அதனாலதா வருது நீ இதே நா சொல்றத கேளு கவனமா கேளு நீ வந்து கூகுள் மேப் விஐபி கிஸ் புரானா காஸ் கட்ணும் அது காஸ் கட்டாம ஓபன் மை ஸ்ட்ரீட்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு
ஓப்பணு
ஓப்பன் மை ஸ்ட்ரீட்
ஓகே
அது ஒரு ஆப் அது ஒரு அது ஒரு டூல் தா அது வந்து கா அந்த ஏபிஐக்கு காசுகட்ட தேவல்ல ஃப்ரீ தா ஸ்டூடன்ஸ்குலா அதா நீ சப்போஸ் அது மாரி கீ அ மாரி மேப்பு வச்சு ஏதோ ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்றனா அத யூஸ் பண்ணிக்கலா ஒபன் மை ஸ்ட்ரீட் அப்புற வந்து கண்டிப்பா நீ வந்து ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்றனா சைஸு கொஞ்சோ கரெக்டா இருக்கணுல்ல ஆமா அ்து அதுக்கும் டாக் ரிசேசேன் யூஸ் ஆகும் நா எனக்கு நா அன்னைக்கு சொல்லிருப்பேன் டாக் ரிசேசேன் அது கன் டின்னரபுல் போட்டு முட் அற மார அது இது ஹெல்ப் அப்புறம் ஒரு ஆப்புக்கு முக்கியமா நோட்டிபிகேஷன் சிஸ்டம் வேணும் ஓ டி பி சிஸ்டம் அதாவது நோட்டிபிகேஷன் சிஸ்டம் வெச்சுக்கோங்க
ம்
ம் நெக்ஸ்ட் ஆப்ஸ் க்யூர்ட்டி பேசிக்ஸ் ஃபயர் வால் இன்க்ளூட் பண்றது இன்ஸ்கிரிப்ஷன் ஏ பிச ப்ரொடெக்ட் பண்றது
ஃபயர் வால
ஓ ஒரு ஏதோ ஓ எஸ்-க்கு ஃபயர்வால் போட்டுவுடுறது
இதுக்கு வந்து நான் பண்றதுக்கு வந்து நான் லாகின் ஆட் பண்ணல லாகின் கடைசிய தான் ஆட் பண்ணனும் ஏன்னா லாக் இன் பண்ண அதுக்கு கடுப்பு பது திரும்பித் திரும்பி
நீ ஜே டபிள்யூ டிக்கு டோக்கன் கீ யூஸ் பண்ணுவியா
இல்லடா அது யூஸ் பண்ணதே இல்லை
டேய் அப்ப நீ வந்து மெசே என்ன யூஸ் பண்ற டேட்டா டிரான்ஸ்பர்க்கு
டேட்டா டிரான்ஸ்பரா புரியல
ஏய் இல்ல புரியல நீ வந்து ஒரு ஆப்புக்குன்னா நீ ஏதோ பிரைவேட் கீ யூஸ் பண்ணுவல
பிரைவேட் கீயா புரியல
டேட்டா ட்ரான்ஸ்க்ரிப்ஷனுக்கு
எதுக்கான டேட்டா ட்ரான்ஸ்மிஷன்
ஓஹ் இது வரைக்கு நீ ஆப்ல டேட்டா டிரான்ஸ்மிஷன் யூஸ் பண்ணது இல்லையா
அப்படின்ன என்ன
அதாவது நீ வந்து ஃப்ரண்ட் எண்டுல போடுற வேல்யூ வந்து பேக் எண்டல ஸ்டோர் பண்ற மாதிரி டா
நீ அப்படி ட்ரை பண்ணி பாரு ஆஹ் சரி ஓகே நீ அப்படி சப்போஸ் நீ அப்படி பண்ணியன்னா அதுக்கு ஜே டபிள் யூ டி ப்ரைவேட் கி பப்ளிகி அதாவது ஆர் எஸ் டூ ஃபிப்டி சிக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணுவ
ஆஹா
ஆமாமா அப்புறம் ஆப் செக்யூரிட்டி பேசிக்ஸ்ல வந்து டி சி பி ஹாண்ட் ஷேக் எச் டி பேஸ் ரிக்வஸ்ட் எச் டி பேஸ் ரெஸ்பான்ஸ்சு ரெக்வஸ்ட் அ மாத்தி மாத்தி சக்கீர் பண்ணும் உம் அப்புறன்டா
உம் சேரிடா டேய் எனக்கு வேல இருக்கு நான் கட் பண்றேன்
உம் சரி பாய் ரா
ம் பாய் டா